ஹலோ
ஆ ஹலோ எப்புடி இருக்கீங் தோழி நல்லாருக்கீங்களா
ஆ நான் ரெம்பல்லா இருக்குறேன் நீங்க எப்டி இருக் க்குறீங்க வீட்ல எல்லாரும் எப்டி இருக்குறாங்க ஆ நானும் ரொம்ப நல்லாருக்குறேன்
சொல்லுங்க தோழி இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பேசலாம்
ஆ நல்லா இருக்கே சிஸ்டர் இப்பதா சாப்டுட்டு எல்லா ஒக்காந்து சும்மா
இன்னைக்கு வந்து நம்ம கருணை டாபிக் பத்தி பேசலாமா ஏன்னா கருணை என்பது வந்து பிறரிடம் வந்து அன்புடனும் இரக்குடமு நடந்து கொள்வது தான் ஏன்னா இ நான் நறையா பாக்குறேன் என் கொழந்தைகள்ட்டே பாக்கறேன் வந்து எனக்கு வந்து எனக்கு என்ன யாரும் என்ன தப் ப்பு பண்ணாலோ எனக்கே அவங்க எனிமியா இருந்தா கூட ஏதாவது ஒரு ஆபத்துல வந்து அவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துன்னா நான் வந்து அவங்களுக்கு வந்து எரக்கு குணத்தோட போய் ஹெல்ப் பண்ணுவேன் ஆனா இன்றைய காலகட்டத்துல வந்து கொழந்தைகள் அப்டி இருக்காங்களான்னு சொன்ன போனா அது உண்மை உண்மையா அது இல்லன் தான் சொல்ல வருவன் தோழி கருணா என்பது மனதின் ஒரு மிக்கிய முக்கிய பண்புன்னு நான் சொல்லுவேன் ஏனா அந்த க கைண்ட்லஸ் வந்து அது அவங்களுக்கு அவங்களுக்கு சொந்தமா இருந்தா மட் ட்டு தான் அது வந்து அவங்களால பண்ண முடியும் ஏன்னா கருணை உ ணர்வு வந்து நடந்து கொள்வதுனால மற்றவர் மனதை வந்து மகிழ்ச்சி ம ம மகிழ்ச்சியா வச் ச்சிக்கறதுக்கு முடியும் அது போக மட்டுமல்லாம என்ன ஆகுதுன்னா உதவி தேவைப்படுவர்களுக்கு உதவி செய்வது அன்பான வார்த்தைக பேசுவது அப்புறமா அனிமல்ஸ்லா இருக்குல ந அனிமல்ஸ் விலங்குகள்ல்லா அந்த மாரி ஆ அன்பா விளங்குகளிடம் வந்து அன்பா பேசுறது அந்த மாரி வந்து நம்ம கருணைகள வந்து எடுத்து கொள்ளலாமே ஏன்னா இப்போ வந்து ஒரு செடிய வளத் த்து அந்த செடியிலுமே நெறைய பேர் பாருங்க பேசுவாங்க அதையுமே ஒரு கருணையா நம்ம எடுத்து கொள்ளலாம் நெறைய இந்த மாரி கருண் கருணை மனிதர் வந்து ஒன்றிணைந்து நல்ல ஒன்றிணைந்து நெறைய பேரு அந்த ஒன்றிணைந்து வந்து ஒரு உறவு வந்து நல்ல ஒரு பலமா பலமா வளக்குறது மட்டும் அல்லாம சமூக அமைதிக்கும் ஒற்றுமைக்கி இது வழிவகுக்கும் சொல்லுவன் தோழி இத பத்தி நீங்க சொல்லுங்க
ஆமா உண்மதான் நீங்க சொல்றது ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஆ நெறைய எடத்துல அந்த கைன்ட்னஸ் எல்லாம் பாக்கவே முடியில கர்ணன்றதே இல்லாம தான் இருக்குது முன்னாடி காலத் துலல்லா நம்ம ஏதாச்சும் ஒரு ஊருக்கு போறோம் அப்டின் சொன்னா பஸ் எல்லா கெடையாது நடந்துதான் போவா அப்டி போம்போது வழியில ஏதாச்சும் ஒரு வீடு இருந்துச்சுன்னா அந்த திண்ணையில போய் ஒக்காந்தன்னா அந்த வீட் ல இருக்குறவங்க வெளில வந்து தண்ணி வேணுமா இல்ல சாப்புட்றீங்களா என்ன பண்ணுது இவே வந்து அ ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க அப்டின்ற மாதிரில்லா சொல்வாங்க ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வீட்ல போய் தெரியாதவங்க வீட்ல போயி ஆ ஒரு தண்ணின்னு கேட்டா கூட நீங்க யாரு எதுக்கு இங்க வந்து தண்ணி கேக்குறீங்க அப்டின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப உள்ள காலகட்டத்துல அப்டிதான் இருக்குது ஏன்னா கருணையோட அவுங்க இருந்தாங்க அப்டின்னா பல பிரச்சனைகள வந்து எதிர்கொள்ள வேண்டிய தா இருக்குது அதனால அவுங்களுமே அந்த இது பயப்பட்றாங்க அப்டி இருக்கிறப்ப நம்ம கொழந்தைங்களுக் கு வந்து இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லிக் கொடுக்கணுன்னு தா நெனக்கிறே ஏன்னா எல்லார்க்கிட்டயு அன்பாவு ஒரு உதவுற மனப்பான்மையு அவுங்களுக்கு இருக்கறது ரொம்பவே நல்லது ஏன்னா எதிர்காலத்துல வந்து அவுங்க எ எப்டி இருக்கணு எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கணும் அவுங்க அதாது அவுங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க் லயு சரி மத்த எந்த எடத்துல போனாலுமே அவுங்களோட உறவுகள வலுப்படுத்துறதுக்கு வந்து ஆ இந்த கருணை வந்து ரொம்பவே உதவியா இருக்கு அவுங்களுக்கு ஏன்னா எந்த ம் ஆ மனுஷங்கக்கிட்ட எப்டி நடந்துக்கிறது அப்டின்றத வந்து அவுங்க தெளிவா புரிஞ்சுக்கிருவாங்க சரி இவுங்க இப்டிதா இவுங்க கோவப்படுவாங்க அவுங்கக்கிட்ட வந்து நம்ம ஆ கோவப்படாம அட்ஜஸ் பண்ணி போணு அப்டின்றது அவுங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்டின்னு சொன்னாலே அந்த எடத்துல வந்து எந்த ப்ராப்ளம் இல்ல சரி அவுங்க அப்டிதா அப்டின்ற அஜஸ்ட் பண்ணி ஒரு ஆ அவங்க உறவ பலப்படுத்துறதுல அவுங்க தெளிவா இருப்பாங்க அந்த மாதிரி எல்லா எடத் துலையுமே வந்து நம்ம ஆ ஒரு கருணையோட இருந்தன்னா நம்மளுக்கு அந்த எடத்துல மன நிறைவா இருக்கு ஆ யா யாருகிட்டயு எந்த ஒரு சண்ட சச்சரவு இந்த மாதிரில்லா இல்லாம இருக்கறதுனால எல்லாரு மே ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில வந்து இருக்கிறதுக்கு இந்த கருணை வந்து ரொம்பவே நம்மளுக்கு உதவியா இருக்கு எல்லா க இது கருணைன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு நல்ல மனிதனுக்கு முக் கிய அடையாள குணன்தா நா சொல்வே தோழி
கண்டிப்பா தோழி நீங்க என்னன்னா நா ஆல்ரெடி அவுங்கட்ட சொல்லிருக்க நல்ல உறவுகள் வந்து ஒ உறவுகள வந்து உருவாக்குவதன் மூல வந்து ஒரு சமூகத்த வந்து அமைதி பெறக்கு அது வந்து ஒற்றுமையாவு இருப்பாங்க ஒற்றுமையா வந்து ஒரு சமூக வளரு அப்டின்னு சொல்லி நெறைய எடத்துல பாருக்க எந்த மாரி ஒற்றுமை இல்ல நீ நீ பெருசா நா பெருசா அந்த மாரிதா தோழி நம்ம இந்த மாரிதா வந்துட்டு இருக்காங்க ஏன்னா அந்த மாரி வர்றத வந்து இது வந்து நாட்டுக்கு வந்து அழிவ தா ஏற்படுத்து ஏன்னா நா நெறைய எடத்துல பாருங்க ஒரு எடத்துல வந்து ஒரு பைய ஸ்கூல்லேயே பாருங்களே அடிச்சுட்டாங்க அப்டின்னானா அத வந்து சேரிம்மா விட்ருங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே சொல்லி அந்த விட்டு குடுக்குற எண்ணமே இல்லாம இருக்கறதுனால தா நீங்க பாருங்க அந்த அந்த அது ரெண்டு டீமா பிரிச்சிருந்தாங்க ரெண்டு டீமா பிரிச்சு அவுங்க
லாஸ்ட்டு ஸ்கூல் முடிக்கிறதோ காலேஜ் முடிக்கிற வரைக்கு அவுங்க வந்து ரெண்டு டீமாவே இருக்குறாங்க படிக்கிற காலத்துல மாணவர்களா இருக்கிறவரு சரி எல்லாருமே ஒற்றுமையா இருந்து இல்லப்பா இது நம்ம ஃப்ரெண்ட்ஸு அந்த மாரி விட்டுக் குடுத்து போகாம சண் ட லாஸ்ட் டைம் பாருங்க ஒரு லாஸ்ட் டைம் கூட இங்க ஏதோ ஒரு நா வந்து பேப்பர்லதா படிச்சே ஆ ரெண்டு இதுல வந்து சண்ட போட்டு இது பண்ணாங்க அவுங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சண்ட நீ பெருசா நா பெருசான்னு சொல்லிட்டு சண்ட போட்டு இந்த மாரி பண்ணாங்க அப்டி சொல்லி சொன்னாங்க அதெல்லா ரொம்ப வந்து தப்புதா சொல்லுவே தோழி ஏன்னா இந்த மாரி இருக்க இந்த மாரி இருக்கும் போது ஏன்னா வருங்கால மாண வருங்கால மாணவர்கள் தா ஒரு சமூகத்த வந்து உருவாக்கப் போறாங்க ஒரு சமூகத்த வந்து உருவாக்குறதே மாணவர்கள் தா அந்த மாணவ ட்டு ஒற்றுமையு அன்பு இல்லாத பட்சோ அவங்க எப்டி ஒரு நல்ல சமுதாயத்த உருவாக்க முடியு
ஆமா நீங்க சொல்றது உண்மதா ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சமூகத்த உருவாக்கணு அப்டின்னு சொன்னா அது வந்து அந்த கருன உள்ள இடத்துலதா வந்து உருவாகு ஏன்னா அந்த இடத்துலதா அமைதியு ஒற்றுமையு வந்து இருக்கு இப்ப நீங்க சொன்னீங்க இல்லயா ப பள்ளிகள்ல வந்து இப்டி குழந்தைங்க வந்து அவங்களுக்குள்ளே சண்ட போட்டுக்கிறாங்க அப்டி சொல்ட்டு அடுத்தவங்களோட உணர்வுகள வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாரி நம்ம உதவுறதுதா கருண ஆனா அது வந்து இந்த குழந்தைங்களுக்கு இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு புரியவே மாட்டது நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன வயசு ல இருந்தே ஒரு அன்பையு நட்பையு நம்ம வந்து அ சொல்லி் கொடுத்துக்கிட்டே தா இருக்க வேண்டியதா இருக்குது இப்ப அ ஸ்கூல்லுலன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஃபிரெண்டு அப்டின்னா எய ஃபிரண்டோ பக்கத்து இடத்துல இருக்கிற யாரா இருந்தாலுமே அவங்க எதுவும் கொண்டு வரல இல்ல சாப்பாடு கொண்டு வரல அப்டின்னு சொன்னாலே அவங்க கொண்டு வராத நம்ம ஒரு பென்சில் பேனா குடுக்கலா அது மாரி சாப்பாடு கொண்டு வராத அதுமாரி சாப்பாடு கொண்டு வராத பட்சத்துல பாதி பாதி சாப்பாட்ட எடுத்து கொடுத்து அவங்கள சாப்ட சொல்லிட்டு நம்மளும் சாப்டலா இந்த மாதிரி எல்லா நம்ம அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோம்னா அது வந்து எ எப்பயுமே அந்த குழந்தைகளுக்கு இடையில வந்து சண்ட வராம பாத்து பாத்துக்கலா அது மாரி ஒரு குழந்த இப்ப ரெண்டு பேர் ஸ்கூல்ல இருக்கிறாங்க அவங்க சண்ட போடுறாங்க அப்டின்னா அதுல வந்து நம்ம பெரியவர்கள் வந்து தலயிடக்கூடாது ஏன் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க இப்ப அடிச்சுக்கிருவாங்க அப்பற கூடிக்கிருவாங்க ஆனா நம்ம பெற்றவர்கள் வந்து உள்ள நுழையும் போது ஏய பிள்ளை ய நீ எப்டி அடிக்கலா அப்டின்னு கேட்டு அது வந்து பெரிய பிரச்சனையகி கட கடைசி வரைக்கும் அந்த குழந்தைகள் வந்து எதிரிகளா இருக்கிறதுக்கு தா வாய்ப்பு அதிகமா இருக்குது அதனால அந்த குழந்தைகள கண்டுக்காம விட்டுட்டோனா அவங்க இன்னிக்கு அடிச்சிப்பாங்க நாளைக்கு கூடிப்பாங்க அடுத்த அது அந்த பிரச்சனயே அவங்களுக்கு மறந்து போயிரும் அது மாரி இப்ப பள்ளிகள் எல்லாரும் இருக்கிறாங்க அப்டின்னா யாரையுமே வந்து இந்த கிண்டல் செய்யறது இழிவா பேசுறது இந்த மாரி யார் மனசையும் காயப்படுத்தாம அவங்க ஒரு அன்போட நடந்துகிட்டு டோன் அப்டின் சொன்னாலே வந்து போதும் அவங்க எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃபரெண்டாவும் இருப்பாங்க எந்த விதமான அதாவது மன மனசுக்கு மனசு புண்படாத பாடி க்யூ நடந்துக்குதுருவாங்க அப்டி இல்லாத பட்சத்துல தான பிரச்சனை எல்லாமே வருது
கண்டிப்பா தோழி ஏன்னா அந்த மாரி வந்து உண்மைக்குதா அப்ல்லா வந்து நம்ம நா படிக்கப்ப வந்து நம்ம ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம அன்பா இருப்போ உண்மைக்குமே அந்த இடத்துல வந்து என்ன சொல்லுவாங்க எதுமே உயர்ந்ததா தெரியாது நட்புன்னு சொல்ல போப்போ அந்த கருணையோட இருக்கும் நம்ம ஃபரெண்ட்ஸா எப்டியாவது அவள பாஸ் பண்ணும்ப்பா அவளுக்கு ஒன் வேடாவது சொல்லி பாஸ் பண்ணிடும் ஆக்ஷன் பண்னா இப்டி இப்டிங்கிறது தலைய சொறியர்து மாரி இப்டிங்கிறது இப்டிங்கிறது எப்டியாவது அவங்கள பாஸ் பண்ணி உடணும்னு சொல்லி அந்த அன்பு உள்ளந்தா இரு ச்சு தவிர போட்டியோ பொறாமையோ இல்ல ஆனா இன்றைய காலகட்டத்துல குழந்தைகிட்ட வந்து குழந்தைகிட்டயு சரி பெரியவங்கிட்டயும் சரி தொழில பாக்குறவங்களும் சரி ஏன்னா இப்ப வந்து நியூ ஜாப்ல இப்பண்ண எக்ஸாம்முள் சொல்ல போனும்னா புதுச வந்து வேலைக்கு வராங்க அவங்கள்ட எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது பட் அவங்க டேலண்டட் வச்சு அவங்க முன்னாடி வந்தாலுமே அதுக்கு முன்னாடி வேல பாத்துட்டு இருந்த ஜூனிய சீனியரா இருந்தாலமே இவ வந்து எனக்கு கிள என்னோட வயசு போண கிளையவா இவவ் வய்சுக்கு எளையவெ இவெ எப்டி இந்த ஜீன்னு நம்ளோ நம்மளோட உயர் பதவில இருக்கலா இவ மேல ஏதாவ் தப்பு தப்பா சொல்லனு அந்த மாரி எடத்து கூட தொழில் பாக்கற எடத்துல கூட அந்த மாரி ப்ராப்ளோ ஏற்படு தோழி
ஆமா நீங்க சொல்றது உண்மதா கண்டிப்பா எல்லா யடத்துலயுமே இந்த ப்ரச்சனவ் இருக்குது நம்மதா பெருசு நம்மதா மேல இருக்கணு அப்டின்ற எண்ணோ வந்து மேலோங்கிதா இருக்குது ஏன்னா அந்த மாதிரி இருக்குறய் இவெ இப்ப எல்லார்க்குமே வந்து அந்த மனப்பக்குவம் வந்து இன்னு வரலன் தா நா நெனக்கிறே ஏ நா ஒவ்வொரு எடத்துல நம்ம செய்ற சிறிய உதவிகள் கூட அங்க வந்து ஒரு பெரிய மாற்றத்த வந்து ஏற்படுத்தலா நீங்க ச்சொன்னீங்க இல்யா பள்ளி நண்பர்கள் வந்து எப்பயுமே வந்து எங்கேமே விட்டுக் கொடுக்கறது கிடையாது அது உண்மதா ஏன்னா அந்த காலத்துல வந்து அந்த அ நம்மவ் ந நட்பு வட்டாரங்கள் வந்து எப் எப்பய்மே ஒண்ணா இருந்துச்சி இப்ப உள்ள நட்பு வட்டாரங்கள பாருங்க எ ஃப்ரெண்டு் அவ்ளோ மார்க் எடுக்குறா அவள விட நா முன்னாடி வர்ணு அப்டின்ற போட்டி தா இருக்குது அன் அதாவ்து பொறாம தா இருக்குது போட்டி இருக்கலா இப் ப ஒன் நீயு நானு போட்டி போட்டு யார் ஃபஸ்ட் ரேங்க் வாங்றோ அப்டின்றத போட்டி இருக்குலா ஆனா உன்ன விடது நான் தா அதி க்கியம்மா வாங்கணு நீ வாங்கக்கூடாது அப்டின்ற பொறாம வந்து நம்ம குழந்தைகளுக்கோ இல்ல நம்மளுக்கோ யாருக்மே இருக்கக்கூடாது அப்டி இருந்தால அது பின்னாடி வந்து நம்மளுக்கு ப்ரச்சனைய்ல தா வந்து முடியு ஏன்னா ஒரு அ குடும்பத்திலயை சரி ஒரு பள்ளிலயு ஒரு சமுதாயத்திலயு ஒர் நல்ல உறவுகள வந்து உருவாக்கணு அப்டி சொன்னா நம்ம வந்து ஒரு ஹா அமைதியா இருந்தா தா நம்மகிட்ட எல்லார்மே வந்து ஒரு அன்பாவு உறவாவு இரு ப்பாங்க இல்ல அப்டி சொன்னா ஐயோ இந்த இவுங்க எங்க எடுத்தால் கோவப்படுவாங்க அ படபடன் பேசிருவாங்க அதனால நம்ம வந்து இவ்ங்ககிட்ட உறவ் வச்சிக்கிற வேணா அப்டிஸ் சொல்லிட்டுதா இருப்பாங்க அனால் நம்ம உறவ வலுப்படுத்துறதுக்கு இந்த கருணை வந்து ரெம்பவே உதவியா இருக்குன் தா நா நெனைக்கிறே
கண்டிப்பா தோழி நீங்க சொல்றது உண்மதா கண்டிப்பா நீங்க சொல்றது வந்து நம்ம குழந்தைள்க்கு சொல்லிக் குடுக்கொம் போட்டி இருக்கலா அந்த எடத்துல வந்து பொறாம இருக்க கூடாது போட்டி போட்டு நீ நின் நறையா மார்க் வந்த்யா நா மறைவானே அந்த மாரி பண்ண போ வந்து நீங்க ரெண்டு பேருமே ஜெய்க்க வாய்ப் இருக்கு அதே எடத்துல உனக்கு போறாமம் ரின்ஜே அப்பன்னா அது வந்து லைஃப்ல வந்து தோல்விதா அடைவோ அப்படின்னு நீங்களு கத்து கொடுங்க நானு என்னோட கொழந்தைளுக்கு என்னோட ரிலேஷன் சொந்த காரங்களுக்குல்லா கத்து குடுக்றே தோழி கனா கானு நேரம் முடிந்து விட்டது
ஓகே ஓகேங்க இன்னோ நாள் பாக்லாம் பாய்
ஓகே தோழி